வணக்கம் மேடம் சொல்லுங்க
ஆ கேக்குதா தோழி
கேக்குதுங் சொல்லுங்க
ம் நல்லா இருக்கீங்ளா
நல்லா இருக்கன்ங்க மேடம்
ம் நல்லது தோழி நல்லது
ம் சாப்ட்டீங்ளா
தோழி ஆ சாப்ட்டன் தோழி நீங்க எல்லா வேலையும் முடிஞ்ச்சா
ம் முடுஞ்சுது
செரி செரி செரி செரி ம் உங்களுக்கு பயணம் பண்றது புடிக்குமா
ஆ ஹ எனக்கு மேக்சிம வீட்ல இருந்துதா புடிக்கு
அப்டியா நீங்க டிராவல் பெர்சன் கெடையாதா
ம்ஹீ டிராவல் பண்றதே புடிக்காது
ஓ புதுசா இருக்கே இது வரைக்கு யாரு இப்டி சொன்னது இல்ல புதுசா இருக்கு அப்ப நீங்க கோயிலுக்குப் போறது இந்த மாதிரி ஃபேமிலியோட வெளியில போறது அந்தம்ல்லாம் பண்ண மாட்டீங்களா
ரொம்ப முக்கியமாகதா போவே இல்லேன்னா போ மாட்டேன் போயே ஆவணும்ன்ற சூழ்நிலை
ஓ அப்ப நீங்க எப்பயுமே இப்பிடி தனியா இருந்து பழக்கப்பட்டவங்களோ
ஆமா எனக்கு தனியா இருக்கிறதுதா புடிக்கும்
நல்ல தா நல்ல தா ஆனா எல்லா டைமும் அப்பிடி இருந்தா ரொம்ப எதா ரொம்ப ஏதாவ யோசனை யோசன் யோசிச்சிக்கிட்டே இருப்போமே அந்த மாரில்லா இல்லையா
ஆ ஹ எனக்கு டிவி மட்டு இருந்துட்டா போது
டிவி யா
டிவி மட்டு இருந்தா போது வேற யாரு தேவையில்ல எதாவது சேனல் மாத்தி மாத்தி எதா பாத்துட்டே இருப்பே நீங்க ட்ராவல் பண்றது புடிக்குமா
எனக்கு ரொம்ப புடிக்கு பட் ஆனா அந்த புள்ளைக இவங்கலா இல்லாம நம்ம மட்டும் போனா நல்லா இருக்கும் பட் ஆனா அதுக்கு வாய்ப்பு இருக்காது
ம் யா அவங்க தொந்தரவ் பண்றாங்களா நைட் ஜாலியா தானே இருக்கு பசங்களோட போனா
ஜாலியா இருக்கும்ப்பா என்ன சொல்றது அவங்க பின்னாடியே நம்ம ஓடணுல்ல இப்ப அவங்க அங்க போய் தொடாத அங்க ஓடாத இது பண்ணாத விழுந்துருவ உக்காரு அப்டின்னு சொல்லி நம்ம எதாவது அவங்கள சொல்லிட்டே இருக்க மாரி இருக்குமில்லையா இப்ப பார்க்லா கூட்டிட்டு போனோனா ஆ நம்ம தனியா எதுக்கு பண்ண முடியாது ரிலாக்ஸா இருந்த மாரி இருக்காதுல அவங்க என்ன பண்றாங்க ஏறாங்களே விழுந்துருவாங்களா இல்ல ஓடுறாங்களே கீழ உழுதுருவாங்களா அந்த மாரி வந்து ஒரு பயமாவே ஒரு பதட்டமாவே இருக்குல
ஆ
பசங்க ஒரு இடத்துல உக்காருங்கன்னா உட்காரவும் மாட்டாய்ங்க எந்திரிப்பாய்ங்க ஓடுவாய்ங்க அத சுத்தி வருவாய்ங்க இத சுத்தி வருவாய்ங்க எல்லாஸ் அவங்களோட இதே நம்ம சொல்ல முடியாதுல்ல
அதுக்குதா எங்கேயாவது போனா தனியா போவோ
அதுதான் சொல்றேன் அதுதா சொல்ற இப்ப நம்மளா எங்கையாது கோயிலுக்கு போனோனா நிம்மதியா நம்ம மட்டு தனியா போணும் இல்லைன்னா அங்கேயும் போய் நம்ம கத்திக்கிட்டு தா இருக்கணு அவங்களோட
ஆ
மத்தபடி ஃபேமிலியா போறது எல்லாமே இதா தானே இருக்கு சொல்லுங்க
ம் மா நீங்க டிவிலாம் பாக்க மாட்டீங்களா
பாப்பே தோழி எங்க டிவி மேக்சிமம் நம்ப கைக்கு வராது
ம் ரிமோட்டு
ஏனா பா பசங்க இருந்தாங்கன்னா பசங்க தா பாப்பாங்க ஃபோன் பாப் நீங்க சீரியல் தான் ரொம்ப பாப்பீங்களோ படம் மட்டு்ந்தா பாப் அப்டீங்களா ஓ சூப்பர் ம் ம் ம் ம்
ம்
ஓ சேரி சேரி சேரி சேரி ஆமா அதான பொழுதுபோக்கு நமக்கு
ம்
நீங்க எப்டி ரொம்ப இன்வால்வாய் பாப்பீங்களா இல்ல சும்மா ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் மட்டும்தா சும்மா பாத்துட்டு அப்டே கடந்து போயிடுவீங்களா
சும்மா பாத்துட்டு அவ்வளதான் ரொம்பவு இன்வால்வா ஆய் பாக்க மாட்டே சப்போஸ் எதாவது முக்கியமான வேல இருந்தா செய்வே மேக்சிமம் டிவி இருந்தா போது எனக்கு அவ்வளதான்
கரெக்ட்தா கரெக்ட்டு இப்ப உள்ள வயசு வயசானங்களுக்கா இருக்கட்டு இப்ப உள்ள லேடிஸ்கா இருக்கட்டு அதுதான ஒரு இதாவே ஆய்டு சி என்ன என்னா வேலை செஞ்சுட்டு இருந்தாலு அந்த டிவி ஓடிக்கிட்டு இருந்தா அந்த சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்தா நம்ம வேலை ஆட்டோமேட்டிக்கா ஸ்மூ ஸ்மூத்தா போய்ட்டே இருக்கு
ம் அதா எதாது ஒரு வேல செஞ்சுகிட்டிருந்தா கூட ஆ எதாது வேல செஞ்சிருந்தா பாட்டு எதாது பா ஓடிகிட்ருந்துச்சுனா அந்த வேல செய்யறதே தெரியாது எனக்கு சலுப்புல்லாம செஞ்சிகிட்ருப்ப அந்த மாரி நா டைப்
கண்டிப்பா நானு அந்த மாதிரிதா மியூசிக் அந்த மாரி கேட்டு பா ட்டோ இல்ல படமோ எதோ ஒன்னு நானு சைடுல எதா ஓட உட்டுட்டேதா பாப்ப தோச ஊத்தும் போதோ இல்ல பாத்துரோ கழுவும் போதோ அந்த மாரி டைம்ல எதோ ஒரு சீரியலா இருக்கட்டு இல்ல எதோ ஒரு பாட்டா இருக்கட்டு எதாவ்து ஒன்னு அப்டே ஓடிட்டிருக்கனு ஃபோன்ல அப்டி இருந்தா எதோ நம் எதோ அப்டியே அவுங்குளோட சேந்து அப்டே நம்மளு எல்லா வேல்யு வேல பண்ணதே தெரியாது எல்லா வேலயு கட கட கடன் முடிச்சிருப்போ சோ அந்த மார் வே நம்மளோட என்ன சொல்றது நம்ளோட ரிலாக்ஸா அப்டியே வேல பாக்குறதுக்கு வந்து இந்த ஃபோனு டி வி தா வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு படோ நீங்க எல்லா படம் விரும்பி பாப்பீங்ளா
படோ எல்லாரோட படமு பாப்ப ரொம்ப அருவையா இருந்துச்சுனா பாக்க மாட்டே கொஞ்சு நல்லா காமெடியா இருக்கணு எனக்கு படோனா காம்டி இதா இருக்கணு எனக்கு காம்டி இதா இருக்கிற படோ ரொம்ப புடிக்கு ஆ குடும்ப படோ காம்டியா இருக்கற்து புடிக்கு ரொம்ப அருவையா இருந்தா பா க்கவே மாட்ட இந்த பழைய காலத்து படம்லா பாக்கவே மாட்ட
அப்டியா
ரொம்ப பழைய படம்லா பா்கக்கவே மாட்ட அதெல்லா ஒரு மாதிரியா இருக்கு இல்லைங்ளா அது பாக்கவே மாட்ட
ஆமா அந்த பிளாக் அண்ட் ஒய்ட் அந்த இதையவே அந்த பின்னாடி அந்த பேகுரவுண்டே எ நமக் அந்த பாக்குற இன்ட்ரெஸ்ட்டே வராது
ஆமா காமடியா இருக்கணு எனக்கு
ம் ஓ காமெடி ரொம்ப புடிக்குமா ஆ நல்லா ந நல்லதுதா ரிலாக்ஸா நம்ம சிரிச்சுக்கிட்டே இத பத்தி யோசிக்காம ரிலாக்ஸா பாக்குற மாரி இருக்கு
அப்புறோ மேடம் என்ன சமையல் நீங்க நல்லா பண்ணுவீங்க
நல்லா சாப்டுவாங்க சாப்டுவாங்க நல்லா இருக்குன் சொல்லுவாங்க அவுளதா அந்த திருப்தி போது ரொம்ப நல்லாலா நம்ம ம நம்ம மத் தவங்க சாப்படா சாப்டும்போதா நமக்கு அது தோணு ச்ச சூப்பரா சமைச்சிருக்காங்களே அப்டினு நம்ம சாப்பாட ஆனா சாப்புடுங்க நமக்கு அது திருப்தியாவே இருக்காதுல
ஆ
செய்வ நான்வெஜு ப கொழம்பு கிரேவியெல்லா நல்லா செய்வ பிரியாணி செய்வ சோ அதுனால
எவுளோ நாளா சமச்சிட்டிருக்கீங்க
நான் இப்போ ஒரு பத்து பண்ண ப பதிமூணு வர்ஷமா சமச்சுட்ருக்கே கல்யாண்த்துக்கப்புறோ
கல்யாணத்துக் அப்புறந்தா சமைக்கிறீங்க
ஆமா அதுக்கு முன்னாடி சமைக்க தெரியாது சொல்லுவாங்க அம்மா ஸ் ஸ்கூல் காலேஜ் படிக்குமோதெல்லா வா வந்து ஹெல்ப் பண்ணு இத பண்ணு அத பண்ணுனு அப்பல்லா அது பக்கமே போறதே இல்ல கல்யாண்த்துக்கப்புறோ வேற வழியில்ல நம்மதான பண்ணியாகணு
ஆ
அது நான் வெளியூர்ல வேற இருந்தனா சோ அதுனால வந்து அப்ப கத்துக்கிட்டதா
ஆ சரிங்க மேடம் அப்புறோ விவசாயோ மாடி தோட்டம்லா போட்ருக்கீங்ளா
இல்ல தோழி அந்த மாரி இப்ப வசதி இல்ல பக்கத்துல எதுவு வைக்கிற மாரி எதுவு இல்ல இருக்கிற வீட்ல இப்போ ச்
ஆ ஹா ஆ ஹா எங்க வீட்லயு அந்த மாரி வசதி இல்ல ஆனா எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கு டிவி பாக்குறது இந்த விவசாயோ பண்றது எனக்கு ரெண்டு ரொம்ப புடிக்கு
ஓ நல்லது நல்லது அது ரொம்ப நல்ல விஷ்யோ என்ன அந்ந ஒரு காய் வருது அப்டின்னா அதோட இத பத்தி தெரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப நல்ல விஷ்யோ
ம் அது எனக்கு ரொம்ப புடிக்கு எனக்கு என்ன ஆசைனா எனக்கு என்ன ஆ சேனா ஏ வீட்ல எல்லா மரமு வைக்கனு எல்லா செடியு வைக்கனுன்ற ஆச இருக்கு ஆனா அதுக்கான எடோ இல்ல
ம் அது கண்டிப்பா அது நம்ம அது சாத்தியமா இருக் காதுல்ல அது மேபி இன் பியூச்சர்ல அது சாத்தியப்படலா அது ரொம்ப சாத் தியமா படாதுல்ல ரொம்ப வெரி ரொம்ப யூஸ் பண்ற அந்த திங்ஸ் மட்டு வச்சா கூட போதுல்ல நம்மளோட தேவைக்காக இருந்தா கூட போதுல்ல ரொம்ப நம்ம பெருசா தோட்டோ தொறவு அந்த மாரி இல்லாம நம்ம சமைக்கிறதுக்கு அது கரெக்டா இருந்தா கூட போதுல்ல
ஆ இப்ப மேக்சிமம் ஒரு கொத்தமல்லி தழ பொதினா தழ நம்ம ரெகுலரா யூஸ் பண்றோல்ல அது மட்டுமே நம்ம பண்ணா அது மட்டு இருந்தாவே ஒரு இதுதா ஏனா அது வந்து வாங்கி ஸ்டோர் பண்ணி வெக்க முடியாது அது அப்பதிக்கு அப்ப பிரெஷா இருந்தனா கொஞ்ச நல்லாருக்கு
கண்டிப்பா கண்டிப்பா இந்த மாரி இதெல்லா பண்ணலா ஏதோ ஒரு தக்காளியா இருக்கட்டு இல்ல ஒரு கத்திரிக்காயா இருக்கட்டு சோ இந்த மாரில்லா அடிக்கடி யூஸ் பண்றதெல்லா வச்சா நல்லது
ஆ இது மட்டு தா எனக்கு ரொம்ப புடிக்
மூலிகை செடியுமே ரொம்ப நல்லது தோழி
ஆ உங்க வீட்ல ஒரு செடி கோட இல்லையா
இல்ல தோழி பக்க சைட்ல வேப்பமரோ இருக்கு சோ அது மட்டு தா இருக்கு அது மருதானி இருக்கு அவ்ளதா இருக்கு மத்தபடி அது செய்யக்கூடிய அது எடோ இதா இருக்காது
ஆஹ்
ஏனா நம்மளே வாடகைக்கு தா இருக்கோ சோ நம்மளா இது பண்ணி பராமரிச்சி வச்சாலு வேஸ்ட்டு அது எவ்ளோ நாள் இது பண்ணுவோ அதெல்லா சொல்ல முடியாதில்ல நம்ம வீ கனு நம்ம வீடு கட்டி போனு நமக் நம்ம வீடா இருக்கணு நம்ம இஷ்டத்துக்கு நமக் என்னென்ன வேணுமோ அதெல்லா நட்டு வச்சு நமக் ஏத்த மாரி அந்த எடத்த மாத்தி அது எல்லாமே பண்ணலா இப்ப நம்ம அப்டி பண்ண முடியாதில்ல
ம் அதுவு கரெக்ட் தா
ம் ஏனா அது நம்ம இல்ல தோழி அம்மாவு வாடைக் தா இருக்காங்க அம்மா வீடு மாடி வீடு வேற அதனால எதுவு பண்ண முடியாது ஆனா அம்மா மேல சின்ன சின்னதா வச்சிருப்பாங்க ரோஸ் வச்சிருப்பாங்க புதினா வெச்சிருப்பாங்க
ஒ
மருதானி வச்சிருப்பாங்க போ அந்த மாரி இதெல்லா வச்சிர்ப்பாங்க அத வச்சி அதுல இருந்து இது பண்ணிக்குவாங்க
அம்மா எப்டி எந்த மாரி டைப்பு அம்மா
அம்மா ரொம்ப நல்ல ஜாலியான டைப்பு எந்த இது இது பண்ண முடியாது எல்லாத்தையுமே எங்க கிட்ட சொல்லிருவாங்க எங்களுக்கு கேட்டாம எங்கள கேக்காம எதும் செய்ய மாட்டாங்க எல்லாத்தயு சொல்லிட்டு செய்வாங்க நா இப்டி பண்ணே இப்டி இப்டி இவுங்ளா பேசுனாங்க இந்தெந்தெல்லா நடந்துச்சு அப்டின்ற எல்லாமே எல்லாமே எங்க கிட்ட சொல்லிருவாங்க அந்த மாதிரி அப்பா இல்ல அப்பா எருந்து இப்ப ஒரு மூணு வருஷோ ஆவுது சோ அதனால அம்மா மட் ட்டுதா இருக்காங்க சோ அதனால வந்து எல்லாத்தையு சொல்லிருவாங்க அத ஃபோன் பண்ணாங்கன்னா கொறஞ் ஞ்சது ஒரு அரை மண் நேரோ ஒரு மண் நேரோ எல்லா சொல்லிட்டு தா வப்பாங்க உங்களுக்கு
எனக்கு அப்பா இல்ல அம்மா இருக்காங்க அம்மா வந்து எதுலயுமே இன்ட்ரெஸ்ட்லா கிடையாது இது பண்ணு அத பண்ணுண்லா ஒண்ணு ஆ அப்டியா தர்ல சின்ன வயசுல இருந்து அப்டியே வளத்திட்டாங்க போல
ஓ சேரி சேரி சேரி ஆஹ்
ஆனா அம்மா வெளிய போவாங்ளே வெளியே போறதா எங்க அம்மாவுக்கு பிடிக்கு
அப்டியா ம் அது வீட்டுக்குள்ளயே இருந்தா ஒரு மாரி டிப் பிரஷன் ஆயிராது
ஆஹ்ஹா எனக்கு அதா புடிக்குமே எனக்கு வெளிய போனாதா கடுப்பா இருக்கு ம்
கரெக்ட்டு தா அது ஒவ்வொருத்தவங்களோட அந்த அந்த மூட பொறுத்து இருக்கு
உம்
ஒருத்தவங்களுக்கு வீட்ல இருந்தாலே பீஸ்ஃபுல்லா இருக்கு ஒரு சில பேத்துக்குலா வீட்ல இருந்தா பீஸ்ஃபுல்லாவே இருக்காது வெளில போனாதா கொஞ்சோ ரிலாக்ஸா இருக்க மாரி இருக்கு
ஆஹ்
அ அவுங்கவுங்க இருக்கிற சூழ்நிலைய பொறுத்து
எனக்கு வந்து ஏ வேல நா அது மாரி இருக்குற டைப்பு அடுத்தவங்க இதுல இன்வால்வ் ஆவ மாட்டே நானு அதுனால அது அடுத்தவங்கள பத்தி இது நெனைக்கவு புடிக்காது எனக்கு நம்ப வேல அதோட செரி நம்ப
நல்ல விஷயோ நல்ல விஷயோ ஆமா ரொம்போ யோசிச்சு மண்டைய குழப்பறத விட்டுட்டு நம்ப உண்டு நம்ம வேல உண்டுன்னு இருந்துட்டா எந்த பிரச்சனையு இல்லைல தோழி
அந்த மாரி டைப்
ஆஹ் வேற எத பத்தியு யோசிக்க தேவ இல்ல இல்லன்னா நம்ம அத யோசிக்கணு இத யோசிக்கணு சோ அந்த மாரிலா எந்த யோசனை இல்லாம
ம் சின் பா ப்பாதா இருக்குறாங்க அவ்ங்க பேசுனா பேசுவே ஆமா ஆஹ்
கரெக்ட்டு தா ஃப்ரெண்ட்ஸ் கூடயே ரொம்ப நேரோ ரொம்ப ரொம்ப டச்ல இருக்க முடியாதுல்ல
இப்ப எனக்கு பிஃரெண்ட்ஸ் நெறைய பேரு இருக்கிறாங்க அவுங்க வான் கூப்ட்டா கூட நா போறல அங்க போலா இங்க போலா அப்டிம்பாங்கா கோயிலுக்கு போலா
ம் ம் ம்
உம் நெறைய பேர் இருக்குறாங்க
செரி செரி செரி ஆஹ்
அவங்கட்ட ஜாலியா பேசுவே பேசி மணி கணக்
னா அது அப்படியே பழகிரு தோ
குல பேசுவே ஃபோன் போட்டன்னா பேசிட்டே இருப்பே ரெண்டு மண் நேரம் மூனு மண் நேரம் கூட பேசுவே அவ்ளதா சா அங்க போலா இங்க அது கோயிலில அந்த கோயிலுக் இந்த கோயில் ஆமா கோயில்க் போலாம்பாங்க இல்லாட்டி எதா எங்கேயுமே அந்த மாதிரி அந்த கோயிலுக்
நல்லது நல்லது நல்லது அது ஒரு
எல்லாத்துமே போடுவாங்க எல்லாத்துக்கிட்டயு அதே பதில் தா நீங்க போய்ட்டு வாங்க அப்டின்ட்டு அப்புற போயிட்டு அவங்க ஃபோட்டோலா அனுப்புவாங்க நா பாப்பே இப்டி இருந்துச்சு அப்டி இருந்துச்சுபாங்க செரி ஓகே என்ஜாய் பண்ணா செரி அப்டிம்ப
சேர் சேரி சூப்பர் சூப்பர் சூப்பரு அவ்ளோதா அவ்ளோதா அந்த இது அவ்வள அவ நீங்க இதா இருக்கீங்களா அவ்ளோதா என்ன ரொம்ப இது பண்ணாதீங்க அப்படின்ற மாரி ஒரு ச கொஞ்ச தள்ளி இருக்குறது நல்லதுதா தோழி